ஹலோ
ஹலோ
வணக்கம்
ஆஹ் வணக்கம் சொல்லுங்க
என்ன பண்றீங்க
நான் சும்மாதான் உக்காந்துட்டு இருக்கேன் நீங்க
நானும் சும்மாதாங்க உக்காந்துருக்கேன்
உஹம்
சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டோங்க இப்பதான் சாப்பிட்டேன்
என்ன சாப்பிட்டீங்க
தோசை தான் வழக்கம் போல
தோசை ரொம்ப புடிக்குமா உங்களுக்கு
ஆமாங்க எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும்
சேரி தோசை ரொம்ப புடிக்கும் சொல்றீங்கல்ல தோசையில எத் எத்தனை வெரைட்டி தோசை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம்
தோசையில நெறைய வெரைட்டி இருக்குங்க
அத தாங்க கேக்குறேன்
பிளைின் தோச ரோஸ்ட் இருக்கு ஆனியன் தோச ரவா தோச மசாலா தோச
சரி
ச
பூண்டு தோசையா
ஆமாங்க பூண்டு தூள் போட்டு தோசங்க
அப்பது பூண்டு தூள் தோச தானங்க
நாம்ப எப்படி வேண்ணா சொல்லிக்கலாங்க
செரி அடுத்து
அஹ் அடுத்த என்ன நெறைய மசாலா போட்டு இப்பல்லாம் தோச வெரைட்டிஸா கொண்டு வராங்க சாக்லேட் தோச இருக்கு பன்னீர் தோச இருக் க்கு சீஸ் தோச இருக்கு
அடுத்து
அப்புறம் நெறய ஊர்ல பேமஸ் ஆன தோச எல்லா இருக்கு
உங்கள லிஸ்டு தான் கேட்ட நறைய ஊர்ல பேமஸ்ஸான தோச இருக்குன்னு எனக்கும் தெரியும்
ஏங்க எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட்டுல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த தோச எல்லாம் தான் நா சாப்பிட்டு இருக்கேன் மத்த ஊர்க்குல்லாம் போய் நா சாப்பிட்டது இல்லையே
நீங்க உங்களுக்கு புடிச்ச தோச என்ன தோச
நா சொன்னே எல்லா தோசையுமே எனக்கு புடிக்குங்க
ஓ தோச நாலே புடிக்கும் உங்களுக்கு
ஆமா தோசஸ் நாலே பிடிக்குங்க
சரி தோசமாவு எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க
அதாவது அரிசி எடுத்துக்கணுங்க அதுல நறைய அரை அரிசி இருக்கு பச்ச அரிசி அடுத்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி இட்லி அரிசி அப்டின்னு அதெல்லாம் எல்லாமே ஒரு அளவுல போடுவாங் னே அந்த அளவு எனுக் குத் தெரியாது
சரி
இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிருந்தாங்க ஒரு போர் போர் டு பைவ்ஹர்ஸ் ஊற வைக்கணும்
சரி
ஒருவச்சுட்டு அதே மாரி உளுந்து இருக்கி இல்லையா உளுந்தையும் நம்மபக் கழுவி வச்சுக்கணும் தோல் ருந்தால் இருந்தால் கழுவணும் குண்டு உளுந்தா இருந்தால் அது ஊற வச்சா மட்டும் போதும்
ஏங்க ஒல்லியா உளுந்து ருக்காதா
இல்லைங்க குண்டு உளுந்து அப்படின்னா உளுந்த உழைக்காம குடுத்துருப்பாங்க இன்னொரு உளுந்து வந்து ரெண்டு ஒண்ணு வந்து உடைச்சு குடுத்துருப்பாங்க அப்படின்னு ரெண்டு உளுந்து இருக்குங்க நம்மகிட்ட
சரிங்க
அல எந்த உளுந்து வேணா எடுத்துக்கலாம் தோல் இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சி நம்ம கழுி வச்சுக்கணும் தோல் எல்லாம் எடுத்துட்டு
சரிங்க
கிரைண்டர்ல பஸ்டு உளுந்து போட்ணும் அதே மாரி வெந்தயமும் கொஞ்சம் ஊற வ
சுவிட்ச்சு போட மாட்டீங்களாங்க
ஏங்க இன்னும் நாங்க கிரைண்டர் பக்கத்தாங்க வந்திருக்கோம் இன்னும் வெந்தியம் இருக்கு அத சொல்றதுக்குள்ள நீங்க இப்படி பாத்தீங்களாவிட்சுன்னு கே சரிங்க
சேரி சேரி சொல்லுங்க
ஆஹ் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் வெந்தியம் வெந்தியத்தையும் ஊரவச்சி
வெந்தியம் எப்படிங்க ஒரு டம்ளர் போணுமா
டம்ளர் எல்லாம் வேண்டாங்க ஒரு ஸ்பூன் போட்டா போதுங்க.
சேரிங்க.
ஒரு ஸ்பூன் வெந்தியம் நல்லா ஊற வச்சிருந்தோங்க அரிசி கூடையே.
சேரிங்க.
அது ஏன் போடுறோனா தோச நல்லா கலரா வரணும் நல்லா கோல்டன் ப்வுன்ல வரணும்ன்றதுக்காக வெந்தயம் போடுறவாங்க நறைய போட்டுட்டீங்கன்னா.
ஏன்னா வெந்தியம் மஞ்சளா இருக்கனால வர அப்டின்னு சொல். சொல்றீங்களாங்க.
சேச்சே அப்படி கிடையாதுங்க அதுல இருக்க ஏதோ ஒரு ப்ராப்பர்டிஸ் அந்த மாரி ஒரு கலரு குடுக்குதுங்க.
ப்ராப்பர்ட்டிஸ்னா அந்த டான்ஸ்லா ஆடுவாங்கள அதுவாங்க.
ஏங்க அந்த மாரி கெடையாதுங்க. ஒரு பொருளுடைய பண்புகள் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்னுு அர்த்தோங்க.
உங்களுக்கு என்னங்க பண்புலாம் இருக்கு.
எனக்கு வந்து நான் ரொம்ப அழகானவள் நான் ரொம்ப மென்மையானவள்.
இத தவிர்த்திருக்கலா.
பாசமானவல். இந்த மாரி சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த மாதிரி. ரொம்ப அறிவானவள் குணமானவள். இல்லைங்க இதெல்லாமே உண்மையான உண்மங்க. நூறு சதவீத உண்மை இதெல்லா.
சேரிங்க. நல்லாதான் பேசுறீங்க. நான் இன்னும் அனுபவம் பத்துலங்க உங்களுக்கு.
அனுபவம் எல்லாம் நீங்க குடுக்குறது தாங்க நீங்க சொல்ற அட்வைஸ் வச்சுட்டு தான் பேசுறோ.
நமக்கே நாலு பேரு அட்வைஸ் பண்றாங்க.
ஏங்க நீங்க எல்லா யாரு நீங்கதா ஒரு இந்த உலகத்திலயே ஒரு புத்திசாலியான ஒரு பெண் அப்படின்னா அது நீங்க தாங்க.
யாருங்க.
நீங்க.
என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா சாரி வேற யாரையோ சொல்றீங்களோ நனைச்சிட்டே. கேக்க நல்லாதாங்க இருக்கு. கேக்குறதுக்கு நல்லாதா. தாங்க இருக்கு. கு அதுதா. சொல்ற கேட்குறதுக்கு நல்லாதா இருக்கு. தயவுசெய்து என் கணவர் முன்னாடி. மாரி இந்த மாரி. இந்த மாரி சொற்கள யூஸ் பண்ணிடாதீங்க.
அச்சச்சோ இது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சு உண்மதாங்க இது.
அவருக்கு தெரியாதுங்க.
நான் வந்து சொல்றேங்க அப்பதா உங்களுடைய அறிவு, ஆற்றல் எல்லாமே அவருக்கும் புரியும்.
அவருக்கு புரியுங்களா.
ஆமாங்க.
என்னோடைய. என்னோடைய. அதான் சொல்றன் என்னோடைய ஆற்றல் அறிவு பண்பு அனைத்தும் அவர் அறிவார் பாசம் நேசம் வம்பு சண்டை
கோவம்
சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு வார்த்த
ஆமாங்க என்னங்க எல்லாருக்குமே மனுஷ் னா பிறந்து எல்லாருக்குமே கோவம் ஒன்று இருக்கும்
என்னங்க நீங்க ரொம்ப பண்பானவ சொல்லிட் இப்ப கோவ மாணவன்னு சொல்றீங்க
ஏங்க பண்புற்க இடத்துலதான் கோவம் இருக்கும் கோவம் இருக்கிற இடத்துலதான் பாசம் இருக்கும்
பாசம் இருக்க இடத்துல என்னங்க இருக்கும்
பாச இருக்க இடத்துல எல்லாமே இருக்குங்க
இதுவு எப்டிங்க இது அலார அடிக்க போதுங்க எனக்கு க்கு
என்னங்க அலாரம்
எனக்கு ஒரு அலாரங்க
ஓ பாத்து பாத்துங்க
அலாரம் வந்து வேற யாரு இல்ல என் நான் பெத்தெடுத்த முத்து
முத்து முதல் முத்தா இரண்டாவது முத்தா
முத்து தாங்க இரண்டாவது முத்து அது பாட்டுக்கு கெடக்குதுங்க
ஓ இரண்டாவது முத்தால உங்களுக்கு எந்த விதமான ஒரு சங்
இது வரைக்கும் பாதிப்
இது வரைக்கும் உங்களுக்கு ஆம் மாங்க
சிறு சிறு பாதிப்புகள் அப்பப்ப வரும் அப்பப்போ வர்றது உண்டுதான்
உம்
ஆனா முதல் முத்து அதை முற்றிலும் முடித்து விடுவார்கள்
முதல் முத் து இப்பதானே வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் இதனால் வளரும் பிள்ளைகள் அப்படி இப்படி தான் இருப்பார்கள்
அப்படி இப்படி இருந்தால் பரவாயில்லங்க ரொம்ப கஷ் ட்மா இருக்குங்க
என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க
என்னுடைய தாய் எல்லா நில்லுன்னா நிப் இப்போ உட்காருன்னா உட்காருவோம் இங்க வாமா அன்பா சொன்னலே அல்லா வரமாட்டேன் அப்படி என்று அவ்வளவு அன்பாக எங்கிட் பேசு அவ்வளவு அன்பா என்னிடம் பேசு திக்கிறான்
ஒ
அந்த அன்பு கொடுக்கும் பொழு அது அடேங்கப்பா
ஒரே மனம் எல்லாம் குளிர்ச்சியாக ஆயிவிடது
நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பெத்த வயிறு சும்மா குலு குலூனு இருக்கு இன்னிக்கு
ஆஹ் கேள்விப்பட்டிருக்கேங்க
அந்த குழு குலுனு இருக்குங்க
அந்த மாரி உங்ககிட்ட பேசும்போது
ஆமாங்க மரியாதை மரியாதைன்னா என் பிள்ளை ஆமா என் முத்து முத்துன்னா என் பிள்ளை அப்படின்னு சொல்லலாம்
ஓ
நீங்க நீங்க இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜி த்து கிட்ட போய் என் முத்த கேட்டா கூடோ எம் அந் இந்த கம்ப்யூட்டரு சொல்லுங்க
ஆஹ்
இவர்களுடைய பிள்ளையா அடடடடே முத் முத்து தாங்க அப்படின்னு என்று சத்த சைக்கிள் குடு இருப்பாங்க
ஆஹா கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்குதுங்க
உங்களுக்கு வேற வேலை இல்லையாங்க
ஏங்க இப்படி கேக்குறீங்க
இல்ல ஆவுன்னா ஃபோன் பண்ணிட்டுறீங்களே. அதுக்காக கேட்டேன்
இதெல்லாம் நியாயமாங்க
ஏங்க என் கிட்ட பாத்து சேம்டியூ கேக்குறீங்களா
என்னதுங்க புரியல
சேம் டு யூ சொல்றீங்ளா
சேச்ச இல்லைங்க சேம்டியூலா நா சொல்ல மாட்டேங்க
என்ன ப்ளஸ் டூ யூ வா
எந்த டூமே இல்லங்க
மயக்கமா இருக்குங்க ஒன்னு சொ சொல்றதுக்கில்ல
குன்னா நல்ல ஒரு அமைதியான எடத்துல உக்காந்து மூச்ச இழுத்து விட்டீங்கனா சரியாயிடு
விட்டா போயிடும் போலங்க
இந்த மாதிரி ஒரு அ நெகட்டிவா பேச கூடாதுங்க நம்மள சுத்தி எப்பயுமே ஆ
ஒரே நிமிஷொ நா வந்து ஃபோன் கட் பண்ணிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு நா அடுத் து உங்களுக்கு கால் அடிக்கிறேங்க
செரிங்க இத ட்ரை பண்ணுங்க நல்லபடியா நடக்கு
வாழ்க வளமுடன்ங்க
ஆ நன்றி வணக்கம்
நன்றி
நன்றி